எப்டி இருக்
வணக்கம் தோழி
வணக்கம் எப்டி இருக்கீங்க தோழி ஒருவா வட்ட சிரிப்பா இருக்கு
ஒன்னுல தோழி சும்மாதா எப்டி இருக்கீங்க தோழி
புதிய புதிய சிக்கமா இருக்கு தோழி
புரியல தோழி என்ன தோழி
இவ்ளோ சிக்க போயிட்டு வந்தே தோழி போயிட்டு வந்து உக்காந்தே சிக்கல்
ஓ சிக்கலா
பேயிட்டு வந்து உக்காந்துருக்கே தோழி
சேரி தோழி சேரி தோழி வேற
சாப்பிட்டா மறுபடியும் சிக்கல் வந்து சிக்கல் வந்துருமோன்னு அப்படியே உட்காந்துருக்கேன்னு தோழி
அதெல்லாம் வராது தோழி அதெல்லாம் போங்க சாப்பிடுங்க உங்க ஹெல்த பாத்துக்கோங்க தோழி
இல்ல தோழி ஆல் ரெடி வயிறு அப்படிதான் இருக்கு தோழி அதான் ஏதாவது ஓட்ஸ் அந்த மாறி குடிக்கணும்னு இருக்கேன்
ஆ உங்க எக்ஸ பாக்கணும்னு தோணும் போல இருக்கும் தோழி உங்களுக்கு
இல்ல இல்ல தோழி அது ஒண்ணும் என் எக்ஸ் இல்ல தோழி ஒங்க எக்ஸ் தோழி உங்க முதல் முதல் கனவுக் கண்ணன்
ஆ இல்ல தோழி
கண்ணன் தோழி கோழி கடைல நிக்கும்போது எப்பவுமே உங்க பறதான் கூவும் தோழி அந்த ஆட்டுக்கு கூட சொல்லி குடுத்து கூவுது தோழி
என்ன தோழி நீங்க வந்து உங்கால என் கூட வச்சு பேசுறீங்க உங்களுக்கே அது வெக்கமா இல்லையா தோழி
அய்யோ அது என் ஆள் இல்ல தோழி
இல்ல தோழி அடுத்தவங்க ஆள நான் வந்து என் ஆளு ஆளா நினைக்கிறது இல்ல தோழி சாரி தோழி சரி சொல்லுங்க தோழி அப்புறம் பேசிட்டு இருந்தீங்க அங்க என்ன ஒயிட்னிங் கிரீம் போடுவேன்னு சொன்னீங்க
ஆ அந்த அக்காவா தோழி
ஆமா தோழி
அது எக்ஸ் தோழி
எஸ் எம் ரேட்டா புரியல
ஆ நெக்ஸ்ட் இமிரேட் தோழி
ஓ எக்ஸ் மெரேட்ஸ்ஸா தோழி
ம் ம்
அது நல்ல ரிசல்ட் தருமா தோழி
தெர்ல தோழி அவ அவன் ஆல்ரெடி ஒயிட்டா ஒயிட் தானே தோழி அந்நல கூட கொஞ்ச இதா காட்டிருக்கு
செரி தோழி செரி செரி இல்ல தோழி எனக்கு மூக் கு மட்டும் கொஞ்ச வெள்ளையாகணு அதுக்குதா க்ரீம் பாத்துட்ருக்கே அதா
மூக்குக்கு எதுக்கு தோழி வெள்ளையாகணும்
என் பேஸ்லயே மூக் மட்டும் கொஞ்ச டார்க்கா கருப்பா தெரியுது தோழி அதான் தோழி
அது சரி நா சொல்ற டிப்ஸ்ஸ யூஸ் பண்ணுங்க தோழி
என்ன தோழி சொல்லுங்க
அது நா வந்து நல்பறமதி தைலம் யூஸ் பண்ணி பாருங்க தோழி
ஆ நல் பர தென்மும் னா நீங்க எனக்கு அது அனுப்பி விடுவீங்களா தோழி
ஓகே தோழி நா உங்க அனுப்பிவுடுறேன் நா இப்போதக்கி அதுதா வாங்கி ஒரு ஃபோர் டு ஃபைவ் வீக்ஸ்ல நல்ல ரெசல்ட் தெரியும் தோழி
செரி தோழி நீங்க அனுப்
அது வந்து ஒரு கேரளாவோட ஆயுர்வேதிக் இது குங்குமதி ஆயிலு நல்பரமதி ஆயிலு தா கேரளால வயிட்னிங்கு யூஸ் பண்ணுவாங்க தோழி
ஓ அப்டியா தோழி அது எனக்கு அனுப்புவிங்களா தோழி நீங்க யூஸ் பண்றீங்களா அது
ஆமா தோழி வாங்கி வெச்சு நா யூஸ் பண்ணிட்ருக்கேன்
செரி தோழி உங்களுக்கு எதாவது ரிசல்ட் தெரிஞ்சுதா
ஃபஸ்ட் வந்து டேன் போகும் தோழி் ஃப்ஸ் ஸ்ட் வந்து டேன் போகு அதுக்கப்புறோ கொஞ்சோ கொஞ்சமா கலர் இம்ப்ரூமெண்ட் ஆகு தோழி ஸ்லோ ரிசல்ட்தா தோழி நம்ம வெயிட் பண்ணா நல்ல ரிசல்ட் கெடைக்கு தோழி
சேரி தோழி சேரி அப்ப எனக்கு அது சஜெக்ட் பண்ணுவீங்ளா தோழி
ஓகே தோழி நா உங்ளுக் சஜெக்ட் ஆ பண்றே இங்க நம்ம நாகர்கோயிலே கெடைக்கு தோழி
நீங்க அந்த வெட்டுமர்ந்து கடைல இர்தா வாங்னீங்க தோழி
இங்க கோபுராசினுன்ட்ல
ஆ அங்கயா தோழி சேரி தோழி சே சேரி தோழி சேரி வேற ஹேரு க்கு எதா டிப்ஸ் சொல்லுங்க தோழி ரொம்ப ஹேர்ஃபாலா இருக்கு கண்ட்ரோலே பண்ண முட்ல
எனக்கு ஹேர் ஃபால்தா தோழி ரோஸ்மேரிதா இப்போதைக்கு இது பண்ணிட்ருக்கே
அப்டியா அது உங்ளுக்கு ஹேரு கண்ட்ரோல் ஆச்சா தோழி
ஹேருஃபாலு கொஞ்சோ கம்மியாகு தோழி அது எப்புனா நைட்டு வந்து சோக்கு இது ஃபெனுகிரீக் உண்ட்ல தோழி வெந்தயம் அத ஊற வச்சுட்டு ஆமா
ஸ்ட்ரா
ஆ அத ஊ அத ஊற வச்சுட்டு அப்றோ கால் லேல அது கூட ரோஸ்மேரி இது உண்டுலா அதையு சேத்து போ ட்டு கொதிக்க வைக்கணு இப்ப நம்ம வந்து எவுளோ தண்ணி ஊத்துறமோ அதுல இருந்து கொஞ்சு கா கம்மியா வே இருக்கணு கொதிக்க வச்சு அத ஒரு ஸ்பிரே பாட்லயு ஊத்தி டெய்லி சும்மா நார்ம குளிக்கணுனு அவசிய இல்ல சும்மா தலைல் தேச்சு நார்மலா இருந்தாலே
சேரி தோழி இல்ல இல்ல உங்க ஹேபிட்டேரையு கேக்குல தோழி குளிக்கறதுலா
அது வந்து அப்புடி அத அப்புடி போட்டுட்டு அப்டி விட்றுலா ஆ ஆனாலு கொஞ்சோ ரிசல்ட்டு வந்து கம்மியாதா இருக்கு கொஞ்சோ கொஞ்சமா ஹேர்ஃபால் வந்து கம்மியாகு
சேரி தோழி எனக்கு ஹேர்ஃபால் கம்மியானா போது தோழி
வேற கண்டிஷ்னரு அப்ளே பண்ணி பாருங்க ஹைபிஸ்கஸ் உண்டுல தோழி அது கூட கொஞ்சோ கோக்கனட் ஆயில் ஊத்தி அரைக்கணுன் தோழி ஹைபிஸ்கஸ் சுல்ல எல மட்டு
ஆ சேரி தோழி ஆ அது உங்ளுக்கு எல்ல தோழி எலையா தோழி ஆ ஆ
அந்த செவ்ப்பு கலர் பூ மட்டு போட்டு அது கூட கொஞ்சோ எண்ண ஊத்தி கருவேப்புலையு போட்லா தோழி என்ன தோழி
பேட்வேடு பேசுறீங்ளா தோழி
இல்ல தோழி ஃபார்
ஆ ஓகே தோழி
அ அது கூட கொஞ்சோ ஆயில் போட்டு அப்புறோ வந்து இது கருவப்புல வேணாலு போட்லா
ஆ
அது வந்து மிக்ஸி ஜார்ல போட்டு அரைக்குமோது அது அப்டி ஜெல்லி மாதிரி இருக்கு தோழி கொஞ்சோ அலவேரா ஜெல்லுங் கூட போட்லா
செரி தோழி
கொழ கொழ அது வந்து நம்ம ஹேர்கக்கு கண்டிஷனரா யூஸ் பண்லா தோழி
சரி தோழி எனக்கு இப்ப என்ன கேள்வினா தோழி எக்ஸ் எமரைஸ் நம்ம போடுறோம்னா தோழி இப்போ நம்ம அத போடாத விட்டுட்டோன்னா ரெண்டாவது நம்ம வந்து அது டல்லாயிருமா
ஆமா தோழி நார்மல் கலர்க்கு வந்துரு
நார்மல் கலர்னா எனக்கு புர்ல தோழி
நம்மதா இப்ப யூத்தா கன்டினியூசா யூஸ் பண்ணிட்டே இருக்கணும் தோழி ஆமா விட்டுட்டா அந்த க அந்த கலரு கொஞ்ச கொஞ்சமா டம்மி ஆயிரு
ஓ என்ன டம்மியாயிரு அப்ப நம்ம பழைய கலருக்கு வந்துருவோமா எ மூக்கு வந்து பழைய கலர்ல வந்துருமோ
ஆமா தோழி உங்க மூக்கு பழைய மாதிரி வந்துரு
ஓ யார் சொன்னா தோழி நீங்க பாத்துருக்கீங்ளா அப்டி
இல்ல தோழி வைட்னிங் கிரீம்னாலே அப்டி தான தோழி டெம்பரர் ரிசல்ட் மட்டு தான தோழி
பெர்மனண்டா ஏதா கிரீம் இருக்கா தோழி அப்டி வ இதாக்குறதுக்கு
ரெண் பெர்மனன்டா கிரீம் வந்து இல்ல தோழி நம்ம வந்து ஃபுட் எடுத்தா அது பெர்மனன்டா இருக்கு தோழி உங்ளுக்கு வந்து பேஸ் தான கோ க்ளோயிங் வேணு தோழி
ஆமா எனக்கு மூக்கு மட்டு கொஞ்சோ குலோவானா போது தோழி அப்றோ பிம்பிள்ஸ் போணு தோழி
ஸு ஆ ஆலிவேரா ஜெல் போட்டாலே க்ளோ ஆகும் தோழி
இல்ல தோழி அலோவரா ஜெல் ஒத்துக்கல தோழி அலர்ஜி மாதிரி வருது போட்டோனே இச்சிங்கா இருக்கு
அப்டியா தோழி அப்ப உங்க ஸ்கின்னுக்கு செட் ஆவலையா இருக்கு எனக்கு செட் ஆகுது தோழி நா டெய்லி நைட்டு அதா யூஸ் பண்ணுவே
தைலம் மட்டும் எனக்கு சட்ஜெக்ஸ் பண்ணுங்க
ஓகே தோழி தைலத்த நா வந்து சஜஸ் பண்றே போட்டோஸ் அனுப்புறே தோழி
சேரி தோழி சேரி
ம் வேற வந்து அ இனி ஒரு என்னோட ஒரு நண்பர் வந்து எக்ஸ்ட்ரா ஒன்னு சஜஸ் சொன்னாங்க அது என்னன்னா எலடி ஆ ஆயில்னு ஒன்னு எலடி ஆயில் அதுவு ஆயுர்வேதிக் தா அது கூட நல்பறமதி ஆயிலுன் சேத்து மிக்ஸ் பண்ணி போட்டா ஒயிட்னிங் ஆகுமா தோழி
என்னல்லா தேழி
எலடி ஆயிலு நல்பறமதி ஆயிலு ம் ரெண்டத்தயு சேத்து மிக்ஸ் பண்ணி போட்டா ஒயிட்னிங்
அனுப்புறீங்ளா தோழி
எலடி ஆயில் வந்து கேட்ருக்கே தோழி இன்னு அது எப்டின் தெர்ல இப்போதைக்கு நல்பறமதி ஆயில் மட்டு உங்ளுக்கு அனுப் அனுப்றே தோழி
செரி தோழி செரி செரி
ம் எது யூஸ் பண்றதா இருந்தாலு மொல்ல பேட்ச் டெஸ்ட் பண்ணி பாத்துட்டு யூஸ் பண்ணுங்க தோழி
செரி தோழி கண்டிப்பா
ம் நீங்க ஃபேஸ்க்கு என்ன வாஷ் யூஸ் பண்றீங்க
நம்ம வந்து பிளம்ல வந்து கிரீன் டீ ஃபேஸ் வாஷ் யூஸ் பண்றது தோழி கொஞ்ச ஓகேவா தா இருக்க தோழி எனக்கு ஓகேவாதா இருக்கு
எனக்கும் வந்து நா வந்து லோட்டஸ்ல இருந்து அந்த டீ ட்ரீயும் சின்னமண்ணந்த இது மிக்சிங்கு
மேடா
அது இல்ல அது வராது தோழி நேச்ரலு டீ டீரியு ம் அது வந்து எனக்கு வந்து பிம்பிள்ஸ் சர்றது வந்து அடுத்த நாள் ஃபேஸ் வாஷ் போட்டோனே அடுத்த நாள் மங்கிடு எனக்கு வந்து உடனே ரிசல்ட் காட்டும் தோழி
தாங்க ஒரு நிமிஷ தோழி அதன ஆத்தி செ அந்த தொட்டுல போட்டு ஆட்டு இதுல உறங்கவே மாட்டா போ ஆ சொல்லுங்க தோழி அத்திப்பட்ட கொடுக்கும் சொல்லுங்க தோழி
அது வந்து எனக்கு பிம்பள்ச முளச்சினா அது அடுத்த நிமிஷ ஃபேஸ் பேஸ் வாஷ் யூஸ் பண்ணி அலிவரா ஜெல் போட்ட பிறகு அது அப்டியே மயில்டா ஆயிரு தோழி கொஞ்ச எனக்கு நல்ல ரிசல்ட் அது ஃபேஸ் வாஷ்
சேரி தோழி சேரி சேரி
இடையில ஃபேஸ் வாஸ் சாப்பல தோழி இப்பதான தோழி சொன்ன
சேரி சேரி சேரி சேரி தோழி சேரி சேரி சேரி சாங்க நைட்டு் என்ன சாப்டலானு இருக்கீங்க
நைட்டு வந்து இனி நைட்டு தா தோழி யோசிக்கணும்
சேரி தோழி சேரி
ம் நீங்க என்ன சாப்டலா இருங்கீங்க நைட்டு
என்ன தோழி
நீங்க என்ன தோழி நைட்டு சாப்டலாம்னு இருக்கீங்க
தோச தா தோழி
தோசயும் நீங்களா சுடுவீங்க
இல்ல இல்ல இல்ல ஆ சுட மாட்ட அதுவே சுட்டுக்கும்
ஓ ஓகே தோழி ஓகே எப்பமே தோசலா நா தா தோழி சுட்டு சாப்டுவ
அப்டியா நம்பற மாதிரி சொல்லுங்க தோழி பன்னெண்டுல இருந்து பதிமூணு
தன் கையே தனக்குதவி தோழி
ஓ தன் கையே தனக்குத்த சேரி தோழி சேரி இப்டிதா எல்லாருட்டையு வருஷ வருஷமா காது குத்துறீங்களா
அப்ப இல்ல தோழி வாழ்க்க அனுபவத்த சொல்ற
சேரி சேரி
ம்
ம் வேற என்ன தோழி
எடையில வந்து நா வந்து ஷாப்பிங் போயிருக்கும் போது ஒரு பியூட்டிஷியன் சஜஸ்ட் பண்ணி ஃபேஸ் வாஷ மாத் யூஸ் பண்ண தோழி பப்பாயா ஃபேஸ் வாஷ் ஜோஸ் ஹேர்பன்லருந்து அது வந்து எனக்கு வந்து ஃபேஸ் ல வந்து இது கொஞ்ச நாள்ல வந்து இது வர ஆரம்பிச்சிருச்சு தோழி இது பம்ஸ்ஸு பிளாக் கலர்டு அது பேஸ்ல வரா ச்சிடு தோழி அது இன்னு எனக்கு போவே இல்ல தோழி அப்டியே தா இருக்கு குட்டியா டாட்டா
அது நீங்க ஒண்ணுமே பண்ணாதீங்க அதுவே பேயிரும்
ம் அதா அப்டியே இருக்கு தோழி அதுக்குதா நா இந்த பேஸ் வாஷே யூஸ் பண்ட்டு பழைய ஃபேஸ் வாஷே யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்ட தோழி
சேரி தோழி சேரி தோழி
ம்
செரி தோழி நம்முடைய நேரம் முடிந்து விட்டது
நீயும் மறுபடி சந்திப்போம் நன்றி வணக்கம்
ஆ